ஹலோ ஆ கேக்குதுங்களா எனக் கேக்குது
ஆ
ஆ ஆ சொல்லு சொல்லுகமு ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாகே சே
ஆ சொல்லு ஆ கே ஓகே இன்னைக்கு நீங்க எதுன்னாலு ஓகே சொல்லுங்க நீங்ளே சொல்லுங்க
இல்ல நீங்ளே சொல்லுங்க ஜென்ரலா எதா டாப்பிக்ஸ்ஸு
ஆ ஓகே ஜென்ரலா ஓகே இந்த இந்த வாட்டி வெக்கேஷன் எங்யாச்சு போயிருந்தீங்ளா
இந்த தடவ வெக்கேஷன் நா எங்கயு போல அம்மா வீட்டுக் மட்டு போய்ருக்கா
ஓ அப்டிங்ளா சோ வெக்கேஷன் வேணாமா சேரி உங்களுக் எதாச்சி அ நீங்க போன தமிழ்நாடுக்குள்ள எதாச்சு ப்ளேஸஸு எதாச்சி டெம்பிள்ஸ் எதாச்சு ஃபேமஸ் டெம்பிள்ஸ் எதாச்சு ஒரு புது அனுபவோ எதாச்சு இருந்துச்சா
ம் நேத்து கூட போய்ட்டு வந்தே
நாங்க பழனி ஓகே ஓகே அது தவிர்த்து எதாச்சு அ சொல்லுங்க பரவால்ல சொல்லுங்க அத பத்தி பேஸ்லா சொல்லுங்க நானு தெரிஞ்சுக்கிற நெறைய விஷ்யோ
ம் நீங்க எந்த ஊரு
நா சென்னை
ஓகே ஆ உங்களுக்கு ரொம்ப லாங் இல்லையா அ
ஆமா லாங் தா ஆனா எங்கள்க்கு
இது வந்து ரொம்ப
இது வந்து ரொம்ப சாம்
ஓ கேள்விப்பட்ருக்கீங்கல்ல பழனி கோயில் பத்
எல்லா அ கேக்கல அ உங்கள்து விட்டு விட்டு கேக்குது மேபி நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு நெனைக்கிற பாத்துக்கோங் ஆ ஆ க்ளியரா க்ளியர் அக்கா க்ளியர்க்கா க்ளியரா இருக்கு
ஓகே பழனி பத்தி கேள்விப்பட்ருக்கீங்ளா
ஆ நா வந்திர்க்கே நா ஒரு ரெண்டு வாட்டி வந்திர்க்கே
ஓகே ரொம்ப ஃபேமஸான கோயிலு எனக்கு முருகன்னா ரொம்ப புடிக்கு
ம் ம்
அந்த கோயிலுக்கு நாங்க அடிக்கடி போய்ட்டு வர கோயில் நேத்து ரொம்ப நல்லார்ந்ச்சு போயிர்ந்தோ
ஓ
போறப்பயே கரெக்ட்டா தங்க தேர் வந்திர்ந்துது நல்லா அப்டியே சாமி கும்ட்டுட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்லயே சாமியு பாத்துட்டோ ஏனா நாங்க போனதே ஈவினி்ங் ஆய்டுச்சு
ஓ அவ்ளோ சீக்கிரோ பாத்துட்டீங்களா
ஆமா அதா க்ளோசிங் டைம் ஆய்டுச்சில்ல
ஓ நைட் நைட்டு சொல்றீங்ளா ஓ ஈவினிங் ஓகே ஓகே ஆ
க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒக்காந்திருந்தோ அங்க மேல ஏர்ற மலைக்கு ஏர்ற நேரோ மட்டுந்தா அதுக்கப்றோ சாமிய டக்கு டக்குன்னு பாத்தாச்சு
ஓகே ஓகே ம் ம் ம் ம் ம்
நேத்து அது இல்லாம ஸ்கூல் டேஸ் ஆரம்மிச்சிர்ச்சில்ல அதுக்கப்றோ இப்பதா வெக்கேஷன்லா முடிஞ்சிர்ச் இல்லையா ஆனா கும்பல் வேல ஆமா
கரெக்ட்டு கரெக்ட்டு
நல்ல சாமி தரிசனோ பாத்துட்டு வந்துட்டோ நல்லார்ந்துது நீங்க எந்த கோயிலுக் போவீங்க
நா யூஷுலா வந்து நா பெருசா கோயிலுக்கெல்லா பெருசா இல்ல ஆனா யாராச்சு போனாங்கனா கூட ஜாயின் பண்ணிக்கிறே அது மாதிர் தா இருப்ப டா தமிழ்நாடுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம பழனி போயிருக்கு பழனிக்கு வந்து சபரிமலைக்கு போயிட்டு போவாங்கல்ல ஸோ அப்டி போயிருக்கே சபரிமலைக்கு போய்ட்டு வரும் போது போயிருக்கேன் ரெண்டு வாட்டி போயிருக்கேன் அத தவிர்த்து தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிருக்கேங்க
ஓகே ஓகே ஓகே தஞ்சை பெரிய கோவில்
மற்றட்டு வெளிய போயிருக்கே ராமேஸ்வரம் இந்த மாதிரி கோவில்ல்ஸ்லாம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ்ஸோடு போய்ருக்கேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவிங்கலா நெறையா ஒ ஓ அப்படியா ஆமாம் அது மாதிரி நாங்க அதைய பண்ணுவேன் ஸோ தமிழ்நாடு ஃபுல்ல சுத்திட்டேன் ஸோ அதனால ஓரளவுக்கு ஐடியா இருக்கு அதுனால எங்கெங்க எந்தெந்த கோயில் கோயில் தாண்டி பிளேசஸ் தான் அதிகமா போயிருக்கேன் கோயில்னு பெருசா போனது இல்ல கோயில் தாண்டி பிளேசஸ் தான் நா நெறைய சுத்தியிருக்கேன்
கண்டிப்பா கண்டிப்பா
ஆம அதுதா அதுதா நல்லாருக்கும் நல்லாருக்கும் மீன்ஸ் எல்லாரும் போவாங்க நிறைய பேர் மீட் பண்ணலாம் நெறைய பேரை அதனால இருக்கு ஆமா உங்களுக்கு எதுக்கு போனதுலயேது ரொம்ப புடிச்ச கோயில் புடிச்ச பிளேசஸ் இருக்கு சில நம்ம கோயில்ஸ் எல்லாம் ரொம்ப யாராச்சும் சொல்லி கேள்விப்பட்டு நம்ம உள்ள கோயில் உள்ளல்லாம் போயிருப்போம் ஊர் உள்ளல்லாம் போய் கோயில் பாத்துருப்போம் அது மாறி எதாச்சி போயிருக்கிங்களா
ஆ பழனிக்கு முன்னாடியே அந்த கோயில் பேரு வந்து ச ஒரு ஜீவ சமாதி கணக்கம்பட்டியாருன்னு சொல்லுவாங்க கணக்கம்பட்டின்ற ஊரு அவரு வந்து ஒரு ஜீவசமாதி அடைஞ்சது அவ்ளோ கும்பல் பழனிய விட அங்க கும்பல் அதிகமா வந்தது எனக்குதான் பார்த்ததுலக்கு அது அமாவாசை பௌர்ணமிப்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே நல்லா தெரியும்
ஓ
ஒரு தனி ந மக்களா இல்ல மக்களோட மக்களா இருந்த ஒரு ஆளை இந்த அளவு க்கு செலப்ரேட் பண்றதுன்னா அவங்கதான் பண்றாங்க அந்த அளவுக்கு நல்லா இருந்தது
சமாதியா மாறிட்டார்
ஆமா ஆமா ஒருவா இடம் அவங்க வளந்த இடம் அப்படியே செப்பரேட் செப்ரேட்டா பிரிச்சு வச்சுட்டு கரெக்டா அப்புறம் ஜீவசமாதி அது அவ்ளோ நல்லா இருந்தது
ஓ ஆமாம் இங்கே சென்னைல கூட ஒரு இடம் இருக்கு நம்ம வண்ணாரபேட்டை கிட்ட ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்காரு நா நடுவுல யாரோ சொல்லி அக்கா கூட போயிருக்கு போயிருந்தேன் அங்க வந்து எப்படின்னா நார்மலா இதுக்கு முன்னாடி எதுவும் கூட்டம் எல்லாம் கிடையாது நடுவுல இது எப்படி அவர் எப்படி ஃபேமஸ் ஆனாரு இது யார் சொல்லி தன்னால வியாழக்கிழமை வியாழக்கிழமை மட்டும் நிறைய பேர் கூட்டம் போக ஆரம்பிச்சாங்க நான் சும்மா வாடா போலான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு போய் பாக்குறப்ப செம்மா கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு மீட்டருக்கு கூட்ட நிக்குது லைன்
அந்த மாதிரி இது நாங்க சாப்பிட மட்டுமே அங்க மூணு நேரமே அன்னதானம் பண்ணுவாங்க போலருக்கு நைட் பத்து மணி வரைக்கும் அன்ன தான இருக்கும் போலருக்கு அது சாப்புறதுக்கு ரெண்டு மண் நேரோ கியூல நின்னு நாங்க போய்ட்டு வந்து படோ பாத்து
இ அன்னதானம் மாரி குடுக்குறாங்களா இல்ல கையில வாங்கிட்டு போற மாரி அது மாரி இருக்கு
ஆமா அங்கே வாங்கிக்கலா வாங்கிட்டு அப்றோ மாரி
ஓ பரவால மூணு வேலையு இருக்குங்களா அங்க
ஆமா அம்மாவாச பௌர்ணமா நைட்டு பன்னண்டு மணி வரைக்கூ அன்னதானோ நடக்கும் போல இருக்கு நார்மல் டேஸ்ல வந்து ஆமா நார்மல் டேஸ்ல மூண் நேரமே இருக்குமா பத்து மணி வரைக்கூ
பத்து மணிக்கா எப்பாடி ஓ பரவால்ல பத்து மண் நேரோ அவ்ளோ நேரோ சாப்பாடு போட்றாங் பெரிய விஷ்யோந்தா ஆனா
அங்க மக்கள் வரவங்கலா மூட்ட மூட்டையா அரிசி எத்துட்டு வருவாங்க
புதூ
அவங்க பாவங்கள போக்கோனா அரிசி இவ சுமந்துட்டு வரணு அப்டின்னு சொல்லி தா அங்க ஒரு ஐதீகம் இருக்கு
ஓ இங்க கூட அப்டிதா இங்க வந்து வேற அர்சியெலா போடுவாங்காளானு தெரியல இங்க வந்து ஆ அந்த டைம்க்குள்ள உங்களுக்கு சாப்பாடு நறைய அந்தட் ஆ வேழக்கெழம வேழக்கெழம் மட்டு தா நறைய பேர் வருவாங்க ஆ கரெக்டா போட்டாங்கன்னா சாப்பாடு போ உக்காந்தூ சாப்புல்லா சில பேர் அத உக்காந் அதாவ்து சாப்பாடு கையில கொடுத்துருவாங்க நம்ப உக்காரம்போ சேர் போட்டோ சாப்ட்டு இக்காங்க வேன சாப்புலா இல் நம்ம எடுத்துன் போயிட்லா அது மாரிதா இருக்கும் பட் சாப்பாட் நல்லாருக்கூ நா சாப்ட்ருக்கே ஆ அ தயிர் சாதோ மாரி சாம்பார் சாதோ மாரி போடுவாங்க சூப்பரா இருக்கும் நம்ம ஆ நம்ம இ போட்றாங்கனு கடமைக்கு போட்றாங்கன்ற மாருக்காது நல்லா போடுவாங்க நா பாத்துருக்க ஒன்னு சின்ன சம்பாதி மாரி தா இருக்கூ நறைய இது மாரி சென்னைல நறைய இது மாரிலா இப்ப நறைய சம்பாதிங்க யூஸ் பண்ணா முன்னாடில்லா நம்ம பாத்து சாய்பாபா மட்டுந்தா பாப்போ என தெரிஞ்சு
ஆமா ஆமா ஆமா அவருமே மக்கள்ல மக்கள் மாரி இருந்து ஜிவ சமாதா அடஞ்சவரு தான இப்போ எங்க ஏரியா பக்கத்துலயுமே சீரடிக் ஈக் வலா ஒரு சாய்பாபா கோயில் கட்டியிருக்காங்க
ஓ
செம்மையா இருக்கோ பெருசா இருக்கோ
ஓ ஓ ஏனா எனக்கு தெரிஞ்சு சாய்ப்பா மட்டந்தா ஜீவசமாதி ஆனாரு அததா தாகவேந்துரா என தெரிஞ்சு
ஆமா
அதுக்கப்பறோ இப்பதா நறைய பேர் அந்த சித்தருங்க ஜீவசமாதி ஆயி நறைய பேர்க் அது சா வழி பண்றது இப்பதா நா புதுசா பாக்றே இப்ப தா இந்த நிறைய பேர பாக்கறே முன்னாடில்லா வந் து அ ராகவேந்துர பவ இ சாய்பவா மட்டுந்தா இருப்பாருங்க அப்டிதா நா பாத் துருக்கே இப்பதா அதிக பேர் வந் அது ஆமா நீ நீங்க பட நியூஸ்ல படத்துல பாத்தீங்கனா ராகவேந்திர தா ஃபஸ்ட்டு கும்ட்டு இருந்தாங்க அப்புற சாய் பாபா கும்ட ஆரம்பிச்சாங்க இப்ப நறைய சித்தர்ங்க நறைய வழிபட ஆரம்பிக்கிறாங்க நெறைய பேர் இப்போ நம்ம கோயிலுக் போறத தாண்டி சித் தரங் கோயிலுக்குன் போறவங்க நறைய பேர் இருக்காங்க அங்கே ஒரு பூவு கட பூ ப பூவு சாப்பாடு போட்றாங்க அவ்ளோ பேர் சித்தர் போட்றாங்க அப்போ இது கொஞ்ச நறைய விசேஷமா மாறுது நம்ம ஊர்ல அது அது ஏன் திரீன் அப்டி தெர்ல பட் நெறைய பேர் அததா வழி
இவராது நார்த் இந்தியன் சைட்ல இருந்து வந்திருக்காரு பட் இவுங்க வந்து தமிழ்நாட்லே இருந்து இந்த அளவுக்குல்லா டெவலப் ஆகுறதா பெரிய விஷ்யோ நீங்க அந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியு எங்க எங்கெங்யோ இருந்து வராங்க அந்த பூஜைக்காக வந்து அட்டன் பண்ணிட்டு அப்டி போறாங்க ஒருத்தவுங்களா சொல்ல இத்தன வருஷமா நா வரே நல்லா இருக்கே நீங்களு பண்ணுங்க அப்டின் சொல்லிட்டு இது பண்ணாங்க
ஓ
ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல எல்லா அப்டியே மூட்ட சிப்ப சிற்பமா அரிசி கொண்டு வந்து போட்றாங்க அதுக்குன்னு அவ்ளோ பெரிய குடோன் இருக்கு
ஆவோ பரவால ஏன்னா நெறைய பேரு அது அவுங்களுக்கு அது நல்லது நடக்குதா இல்ல நறைய பேர் சொல்லி வராங்க தெர்ல பட் நெறைய பேர் வராங்க நம்பிக்கையோட நெறைய பேர் வராங்க
கண்டிப்பா
நெறைய பேர் இங்க கூட நா சொன்னது இங்க நா பார்த்த வரைக்கு இங்க இதத்தாண்டி இப்போ சாய் பாபாக்கு நறைய பேரு நம்ம ஊர்ல சாய்பாபா நறையே பேரு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அது ஏன்னு தெரில
அதுதா யார்யாது ஒருத்தவுங்க மனசுல ஏதாவது ஒண்ணு புகுத்தறதுதா
ஆமா நம்போ அ ஆமா நம்போ நம்ம ஆரம்பத்துல்லா முருகர் அம்மன் கும்புட ஆரம்பிக்கிறோ இப்போ எல்லாரு அதுக்கேத்த மாரி மார்றாங்ளான் தெர்ல பட் நெறைய பேர் கும்புறாங்க
அம் மாரி சீசன் டைம் அகேஷன் டைம்ல போறதெல்லா ரொம்ப சாதார்ண் நாள்லப் போனனா நிம்மதியா சாமி கும்டுட்டு வர்லாங்கிறது என்னோடத் தனிப்பட்டது
கரக்ட்டு எனா அதுதா நம்ளுக்கு அச் டிவின்ஸ் சிம் நிம்மதியாப் பாக்க முடியு சாமிய
காதே போயிட்டு நிம்மதியா சாமியும் பாக்கலா போயிட்டு வந்துலா
ஆ கரெக்ட் எனான இப்போ போ போம் பெரியப் பெரியக் கோயிலுகு போனுனோனு வெச்சிகங்களே இப்ப நீங் சொன்னப்பா பழ்னி கோட எடுத்துகிட்டிங்கினாம் சிக் சீக்கிரமா சாமியப் பாத்துருவீங்க கூ கூட்டமா இருக்கம்போது கர்ட்டுங்ளா சீக்கிரமா பாத்துருவிங் தள்ளி வுட்டுருவாங் இது நம்போட் சீசன் இல்லாம இப்ப நீங்க போன டைம்லாம் பாத்தீங்கினா பொறும்யா சாமி கும்லா நம்பள புஷ் கூடத் தள்ளி கூட வுட மாட்டாங்க
கண்டிப்பா
நம்பளுக்கு அது நம்மளுக்கு அதுதா வேணு ஏன்னா நம்ப அப்படிதா சாமி பாத்தா தா நம்ம நல்லா சாமி பாப்போ எவ்ல்ன் நேர ஆனாலு சாமி பாக்கலா கர டெங்ளா அதுதா நல்லது எப்போமே அதுமேர் சாம் பாத்தாதா நம்ளுக்கு சாமிய ரொம் நேரோ கும்ட்ட மாரி ஆச்சி ஆ சொல்ப் படு ஓ
ஆனாலும் முடியாது
அவு ஆனாப் இப்போ இந்த டைம்ல நீங்க சொன்ன மார் இந்த டைம்ல போட்டா தா இந்த டைம்ல தா நல்லது ஏன்னா இந்த டைம்ல த கூட் ட்ட எதுவு இருக்காது நல்லாப் பாக்லா சாமியே
ஆனா நா சண்டே போனதுதா மிகப் பெரியத் தப்பு அத்மார்தா சுச்சுவேஷன் அமஞ்சது
அதலா சுற்றேஷ் ஒ ஆன அந்த இந்த டைம்ல போன தா உங்களுக்கு கூட்டோ எல்லாமே கம்மியா இருக்கு சாமிய நல்லா பாக்கலா நீ வா நல்லா சாமி பாக்கலா
வியாளன் வெள்ளிக்கிழமல்லா
வியாழன் வெள்ளிகெழமலாம் போனோனா கொஞ் ஸ்கூல் டைம் யாரு வர மாட்டாங்க ஆமா கரெக்டு அது நல்லதா உனக்கு செரி ஓகே ம
தேங்க்யூ சார் உங்ளோடப் எனக்கு மிக்க நன்றி நெஸ்ட் கால் கண்டிப்பா பேசுவோ